ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க பிரதர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்ல இருக்கே பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்
ம் இல்ல ப்ரோ நீங்க
இல்ல இல்ல ப்ரதர் இதுக்கப்றம் தா
நீங்க தா ப்ரிப்பேர் பண்றீங்ளா
என்னா ப்ரதர்
நீங்கதா சமைக்க போறீங்களான்றே
இல்ல இல்ல
ஒ இங்க இது ஒக்கா இல்ல ஸ்டடிஸா
நா ஒர்க்கு தா ப்ரோ பண்றே நீங்க
ம் நா இப்பதா படிச்சிட்டு இருக்கே காலேஜ்
படிச்சிட்ருக்கீங்களா ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் என்ன படிச்சிட்ருக்கீங்க
ஐ டி ப்ரோ
ஐ டியா ஓகே ஓகே எது ரிலேட்டடு
இ புரியல
எது ரிலேட்டடா படிக்கிறீங்க
ஐ டி கம்பெனி தா
அதா ஐ டி தா அதுலே இருக்குல்ல நறயா இருக்குல்ல
ஆமா ஆமா இது ஃப்பெண்டன்ல புள் ஸ்டாக் டெவலப் ஜாவா
ஆ ஓகே ஓகே ஜாவா வா ஓகே சூப்பர் சூப்பர் நானு வீட்யோகிராபி வீட்யோகிராபியா இருக்கே ப்ரோ
வீடியோகிராபர்
ஆ ஆமா நா ஆபீஸ் வச்சு ரன் பண்ட்ருக்கே
புரில
ஆஃபிஸ் ஆஃபீஸ் தனியா வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கே ப்ரதர் நா ஒரு டீமா இருக்கோ
ம் ஓகே ஓக்
ம் ஆ வெட்டிங் அந்த ஆட்டு கமேர்ஷியல் அ போல ஆ எல்லாமே கமேர்ஷியல் வெட்டிங்க்ஸ் எல்லாமே
ஓகே ஓகே ஓகே
நேத்து கூட ஒரு வெட்டிங் தா போய்டு வந்தோ
ஓ அப்டியா
ஆமா ஆமா இங்க சேலம் இருக்கு இல்லியா
சேலமா
ஆ சேலம் தா போய்ட்டு வந்தோ ஆ அங்கதா போய்ட்டு வெட்டிங் போய்ட்டு கால்லெயு ஈவினிங்கு எத்து குடுத்துட்டு வந்தட்னு
ம்
ட்ராவல்லா பண்ணுவீங்ளா ஆ அப்பப்ப போவீங்ளா சூப்பர் ப்ரோ எங்க போய்டு வந்தீங்க இப்ப ரீசன்ட்டா
ரீசன்ட்டா மலக்கி தொ பருவதமல தெரியுங்ளா
எங்க போனீங்க ஆ சொல்லுங்க பருவதமலை ஓகே ஓகே சூப்பர்ங்க நானு அங்க போன்னு நனக்கிற போவே முடில ப்ரோ
ம் அது நெஜமா ப்ரோ நம்ம நெனச்சா எப்புய்மே போ முடியாது தி டீர்ன்னு தோணு நாங்க அன்னெக்கி நாளெக்கி மறா நாள் எக்ஸாம்மு எதோ ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம் நெனக்கிற மெய்ன் ப்ராக்டிகல்லு என்ன ஜெய்னு தெர்ல திடீர்னு ஒரு ஆறு பேரு அப்டியே முடிவெடுக்கு திடீர்னு கெளம்பிட்டோ
ஆ நா நாங்களு அப்டிதா ப்ரொ நாங்க வந்து ப்ளான் போட்றோ செரியான கோயில்னு எங்கியு போனதில்ல பருவதமல போகனுன்னு ஒரு ஆச என நாங்க அப்பப்போ ஆனா ட்ராவல் போவோ இங்க கொடைக்கானல் ஊட்டி கேர்ளா அப்டி அப்டில்லா போய் இருக்குறோ மணாலி அப்டிலா போய்ருக்குற நறியா எடத்துக்கு போய் இருக்கே ஆனா இங் இங்கெ வந்து இது வரக்கு என்னால போ முட்ல நானு ஒரு நாள் ந போலா பருவதமலைக் போலா ஃப்ரெண்ட்ஸ்ஸோட பேச்ட்டு டப்புன்னு ஒரு காசு எல்லா ரெடி பண்ட்டு வருவோ டக்குன்னு ஒரு பையனால வர முடியாம
கெடயாது ப்ரோ அங்க செலவுக்கு வேல இல்ல
அதுதா நம்மள ஆனா போவே முடியாது ஏன்னே தெர்ல நானு நறையா
அது அது நெஜொ நெஜமா ப்ரோ அது அவரு கொஞ்சொம் மனசு வெக்கெற மாரி இருக்கு
ஆ அப்டிதா சொல்றாங்க நீங் கரட்டா சொல்றீங்க ப்ரோ அப்டிதா சொல்றா இல்ல அவுரு கூப்டாதா போ முடியு நீங்களா எல்லா போ முடியாது
நெஜமா அது அது இப்பதா தென்னுச்சு எனக்கு நானு போனு போனு ரொம்ப நாளா கேட்டு அது எப்பன் தெர்ல திடீர்னு ஒரு நாள் முடிவாய்ச்சு அது நாங்க எதர்ச்சியா போட்டோ ம் இன்னிக் கால்ல போறோ அப்டின்னு பாத்தா அன்னிக்கி வந்து பிரதோஷம் மாரி இருந்திச்சு
ஓஹோ நாங்களு அப்டிதா ப்ரோ போ எல்லார்மே வண்டில்லா ரெடி பொண்ணு வந்து கும்பலா பெட்ரோல் போட்லான்ட்டு பங்க்குகு போறோ
ம்
பாத்தா திடீர்னு டயிரு பஞ்சர் ஆகுது நெறையா இன்சிடெட் ஆகுது ரெண்டு மூனு டைம் ப்ளேக்கு போட்டா ரெண்டு மூனு டைம் இதான்ந்தாலு அப்பறோ நறையா பேர்ட்ட கேட்டா நறையா பேரு இ போறா நீங்க போறீங்கில்ல மே போறோவங்ககிட்ல்லா கேட்ருக்கோ இது போல எங்ல போவே முல்ல ஏனே தெர்ல ஒன்னு நீங்க தனியா போனு நா வேற யாரு கூட்ன்னா போகனு
ம்
ஒரு சில ஆளுங்னால அது தட தடங்கள் வரு அது போ முடியாது அவரா கூப்டா தா போ முடியு அப்டின் சொன்னாங்க சரி நானு அது வந்து அந்த பருவத மலைய மறந்துட்ட போக கூடாதுடான்டு
அப்டி இல்ல அது திடிர்னு ஒரு நாளு நாங்களா அப்டிதா மறந்துட்டு வுட்டோங்க நாங்க சரி அதுக்கு பிளான் போட்டு திருவண்ணாமலை போய் சுத்திட்டு வந்தோ கிரிவலோ அதுக்குதா பிளான் போட்டோ ஆனா கிரிவல போயிட்டோ அது ஏ மாறிச்சுன்னே தெரில பாத்தா எங்கடா அது கிரிவலமா அப்டியா ஆஹா அதுவு நீங்க நைட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஜாலியா இருக்கு மதிய நேரோ வெயில்லா போறன்னா வேலைக்கே ஆவாது
ஐயயோ அது நடக்கணுல்ல பயங்கரமா
ஆ தெரியாது புரோ உங்களுக்கு நெறைய நடப்பாங்க நெறைய பேர் உங்க கூட நட நடப்பாங்க நடுவுல நெறைய ஏகப்பட்ட கடை இருக்கு பசங்க கூட போனீங்கன்னா அப்டியே பேசிட்டே போயிலா பாஞ்சி கிலோமீட்டரு நடக்கணு ஆமா பதினஞ்சு கிலோமீட்டரு ம்
நடக்கறது இதுவால வந்து எனக்கு புடிக்கு தா ஜாலியா தா இருக்கு திருப்பதி எல்லா போயிரு
திருப்ப எல்லா போயி அப்புறன்னா அது போயிட்ன்னு இது ஒண்ணு போயிட்டு நடந்து போனீங்களா எப்டி
நா நடந்துதா ப்ரோ போன
ஆ அப்போ இது போயிலா ப்ரோ அவ்ளோ கஷ் கஷ்டமா இருக்குது அது கஷ்டோ ஆனா ம் ம் ம்
அந்த படிலா பயங்கரமா கால் வலிக்கு அப்டியே என்ட அப்டி பேசினே கலாயி ச்சீனு ஜாலியா ஏரிடுவோ
ஆ
ஜாலல்ல போ ம் வேற எங்கல்லா போயிறீக்கிங்களா கோயில் மட்டு தா போயிறீங்க்கிங்களா
இல்ல இல்ல கொடைக்கானல் போனோ அப்புற இது போனோம் மூணார் ஒரிட்டு போனோ
ஓகே பைக்லயா
இல்ல இல்ல இது கார்
காரு ஓகே ஓகே ஆ ஓகே சூப்பர் ப்ரோ இப்பதா காலேஜ் போயிட்டு வந்தீங்களா
ஆ இப் முடிஞ்சு மூணு மணிக்கே முடிஞ்சு நீ போனா ம் வேற ப்ரோ அடுத்து எங்க வேற எங்டா வந்ருக்கா
இல்ல ப்ரோ இந்த மந்த் ஆமா இந்த ரெண்டு மந்த்துக்கு ஆட்ரு இருக் ஆடி மாசோ இல்லயா ஃபங்க்ஷன் அதிகமா இருக்காது பெருசா இருக்கோ இந்த நார்மலா பர்த்டே இந்த காது குத்தல் மஞ்சள் நீர் அப்டிதா இருக்கு அது வந்து வீட்ட ட அதிகமா வைக்க மாட்டாங்க போட்டோ மட் தா வப்பாங்க
நேத்து கூட ஒரு ரிசப்ஷன் போயிருந்தனே நானு
ஆ நேத்துல்லா போனு ப்ரோ அதா சொல்ற நேத்து முந்தா நேத்துல போயிட்டு தா வந்தே இதுக்கப்புற எதுவு இல்ல புக் ஆகல எதுமே இருக்கு ஆனா வந்து என்ன கேணனா ஃபோட்டோஸ் மட்டு கேக்குறாங்க வீடியோஸ்கெலா ஃபோட்டோஸ் போமாட்ட விடியோ மட்டு தா போவ நம்ப வீடிய ஃபோட்டோஸ்கடையா டீம்ல இருந்து யாராச்சு போயிடுவாங்க மூணு பேர் இருக்கோ ஃபிரெண்ஸ் மூணு பேர் தா பண்றோ அவங்க போயிட்டு ஆமா அவங்க போயிட்டு எடுப்பாங்கனா நா வீடியோஸ் எதுனா வந்தா போவோ அப்டி இல்லனா நா இந்த கிளைண்ட்ல எல்லாமே இருக்குது நம்ம டீம்ங்கிட்ட எல்லாமே இருக்குது வீடியோ கேமராஸ்ல இருந்து ஸ்க்ரீன்லே இருந்து ட்ரோனு
ம் ம் ம் ம் இது இப்ப ஒன்னு ஆரபிக்கன்னா எவ்ளோ ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்
அது வாங்கன்னா நெற்யா ஒரு தேட்டி லேக் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோ ப்ரோ கரெக்ட் கரெக்டா பண்ணுன்னா இல்ல எல்லாப் பொருளும் ஆமா எல்லா பொருளும் இருக்கணும்னா மொதல்ல நம்ப வேணா பஸ்ட் சிம் இப்புனா பண்ணுன்னா நம்ப இப்ப ஒரு போட்டோஸ்னா ஒரு கேமரா வாங்கன்னா ஒரு ரெண்டர லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா வேணூ ஒரு கேமரா மட்டுமே வந்து ஆமா கேமரா பாடி மட்டுமே வந்து ரெண்றா ரெண்டு லட்சோ வந்துரூ லென்ஸ் இருக்கு இல்லயா அந்த லென் ஸ் நீங்க வாங்க போனீங்ன்னா லென்ஸு வேரியன்ட பொறுத்து இருக்கு இந்த எம் எம் சொல்லுவாங்க த்தேர்ட்டி ஃபை எம் எம் ஆ அது ஃப் டி எம் எம் அப்டி சொல்லுவாங்க போர்ட்ரேடு அப்றோ லாங் ஷீட்டுக்கு ஸ்கிரீன் அப்ட்லா இருக்கு நெறய இருக்கு அத பொறுத்து நம்ம காசு வேரியன்ட் மாரூ
ஓகே ஓகே ஓகே
நம்ம ஃபங்க்ஷனுக்கு அது பெருசா அதிகமா தேவப்படாது ஃபிப்டி எம் எம் போதூ
ம்
அது வச்சி எல்லாமே நம்ப ஆ எல்லா பங்ஷனுமே அ நம்ப அந்த அளவுக் நம்ப புதுசா இப்ப நா இப்ப புதுசா தா ஸ்டார்ட் பண்ணே ஒரு புதுசுனா அதா ஒரு வருஷத்துக் மேல ஆவுது நா ஸ்டார்ட் பண்ணி எப்டி நா வாங்க ஆமா நா வாங்ன்து வந்து மொத்தோ கேமரா மட்டுமே ரெண்டு லட்ச ரூபா எஃப் எக்ஸ் தேர்ட்டி இது வந்து சினிமா லைன் இது
ஓகே ஓகே ஓகே ம் ம்
சரி வாங்னே அது வந்து லென்ஸ்ல வந்து அ நாப்பத்தெட்டாயி ரூபா ஆயிச்சு கேமரா முன்னாடி வந்து ஒண்ணு அறுவது வந்துச்சு மொத்தமா ரெண்டு அந்தமாரி ஆயிச்சு அப்றோ அந்த லைட்லா இருக்கு இல்லியா
ஆ புரி புரியுது சைட்ல இந்த அம்பர்லா மேர்ல்லா வெப்பாங்ளா அதுவா
அப்றோ இந்த கேமராக்கு லைட் இல்லா வேற மாரி வரூ அந்த லைட்லா வந்து கொஞ்சோ ஆயிச்சு ஒரு நால் ரூபா வந்துச்சு எனக்கு அப்றோ நம்ம ஆ அப்றோ இந்த ஃபைல்லா சேவ் பண்ணிவீங்ளா சிஸ்டம் வேணு இல்லியா
ஹார்ட் டிஸ்க்கு அதுக்கு ம்
அது ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவச்சு மொத்தமா அஞ்சு அவ்ளோ ஆயிச்சு
ம்
அது ஒண்ணு பெருசில்ல ப்ரோ எட்த்துர்லா திருப்பி அந்த காச நம்ம கொஞ்சோ எஃப்போர்ட் போட்னோ
து ஆமாமா அதாவது இது அப்ப இதுக்கூ கடைக்கி கடத தனியா வச்சிறுக்கீங்ளா
ரெண்ட் ஆமா ரெண்ட் இதுதான் தா பண்ட்டு இருக்கோ மாச ஆய் ஐயாயுரூவா வாடக அது இங்கதா இர்கு அது மூணு பேரு இர்குல்ல அது ஷேர் இப்ப நீங்க துப்ப அது பெருசா எதுவ்வூ தேவையில்ல எங்ளுக்கெ
ம்
இதுதா நம்ம இதுக்கு இ எம் ஐ கட்றதுக்கே பங்க்ஷன் போணோ அத்ல அவ்ளோ தூரோ வரூ
இப்ப இது நீங்க எப்டி கத்துக்ட்டீங்க வேற யாரகிட்டாது கத்துகிட்டீங்ளா இல்ல கோர்ஸ் மாரி எதுனா போனீங்ளா
இல்ல இல்ல நா படிச்சதே விஷுவல் கம்யூனேஷன் தா ப்ரோ படிச்சதே
ஓ விஷுல் கம்யூனிகேஷன் தா படி
ஆமா அது முடிச்ட்டு அப்பறோ இன்டர்ன்ஷிப்பா விஜய் டீ வி இருக்குல்ல அது ல ஒரு சிக்ஸ் மந்த்து ஒர்க் பண்ணிருந்தே இன்டர்ன்ஷிப்
இங்க இது இதுல இருக்கே செம்பரபாகத்துல
குளோபல் வில்லேஜ் இருக்குல அது ஆ அங்கதா இன்டர்ன்ஷிப் பண்ணிருந்த அந்த கனா காணுங்க சீரியஸ்ஸு அதுல்லா இருந்த ஒ அது ஒரு ஆறு மாசோ அப்டியே போயிர்ச்சு அங்க கொஞ்சோ லேர்ன் பண்ணீட்டு அப்பறோ இங்க வந்து ஏ ஃப்ரெண் ஸ்ஸுகு வந்து ஆல்ரடி எக்ஸ்ப்ரியன்ஸ் இருக்கு அவங்க காலேஜ்லயே ட்ராப் அவுட் பண்ட்டு நடுவுலே ஸ்டாட் பண்ணாங்க அவுங்க பிசினஸ்ஸ அப்பறோ அவனுங்க கூட வந்து மறுடியு நாங் கேமராலா வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணி அப்டியே போயிச்சி அ இப்ப நல்லா லேர்ன் பண்ணியாச்சு
ம் இந்த ஃபில்டு வந்து ஒரு வருஷோ ஆவுது
ஆமாம்மா
பிஸ்னஸ் எப்யுமே ஒரு மூணு வருஷோமாது ஆவு ப்ரோ மேல பிக்கப் வர்றதுக்கு
வ வந்த புதுஸ்ல ரொம்ப அடி இ எம் ஐ கட்ட முல்ல எல்லாமே வாங்கி வச்டே கடன் வாங்கி கடன் வாங்கி ரொம்ப அடி அப்டியே போபோவ அப்டியே ஃபங்க்ஷன் டைம்லா வரு கொஞ்சோ தெரினுல்ல இது அனலைஸ் பண்ணு இந்த பிஸ்னஸ்னா எப்டி எப்டி காஸ்
அம்மம்மா கொஞ் தெரிய அது பீல்டு உள்ள ஒக்காரதுக்கு கொறஞ்சது ஒரு மூணு வருஷமாது ஆவு மரோ மாரிதா ப்ரோ எல்லாமே மரம் மாரிதா ஊ த்தி வெச்சு அது கா ப மர வரு மரமாவரையு ஒன்னு வராது
ஆமா மரோ ஆ அப்டி கரெட்டா சொல்றீங்க அது இப்டிதா வரு ஆல் ஆயிப் போறதுனாலயு பரவால்ல அப்டே நல்லா ரன்னாவுது இப்ப மாஸ்த்துல ஒரு நாலஞ்சு ஈவண்ட் வருது அது இல்லாம நாங்க இன் தனியா சோசியல் மீடியா கிளைண்ட் வெச்சு பண்ட்டுருகோ ஒரு இருவது கிளைண்ட் இருக்காங்க எங்கிட்ட அதுல இந்து ஆ ஆமா எடுத்து குடுத்து எடிட் பண்ற போல நாங்களே எடிட் பண்ணி தந்ருவோ அதனால பெருசா அது எனக்தெரில அப்டியே ஃபுல்லாவா போயிட்ருக்கு
ம் ம் ம்
சும்மாதா வந்த அடியே இங்க ஒன் இருக்குன் சொன்னாங்க அதா
இப்ப நா சும்மா ஒரு பேசிக்கா எப்பனா வெளியகிளிய போனா ஒரு போட்டோ எடுக்கற மார் கேம்ரா வாங்கலான்ருக்கே
ஆ ஓகே
வாங்கலா
இல்ல ப்ரோ நீங்க பேசிக்காலா வாங்காதீங்க
ம்
நார்மலா பேசிசன் பாத்தா இந்த நிக்கலா அதல்லா ஓல்டு ஜெனரேஷன்னு இப் ப எல்லாமே பூசா வந்துச்சு ப்ரோ நீங்க ஒரு கேமரா வாங்கன வெச்சிய அதல வீடியோவு எத்துக்கலா போட்டோஸ்சு எத்துக்கலா நல்லா இப்போ கேனா சோனி இருக்கு கெனான் ஆர்ஸ் ஆமா கெனான் சோனி இது ரெண்டுத்துலயூ அனா ரெண்டுமே பெஸ்ட்டு இப்ப எப்பின்னா யூசஸ்ஸ பொறுத்து இருக்கு இப்ப நீங்க சோனி யு சி பழைய பழகீட்டீங்ன்னா ஒங்களுக்கு அது ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு இங்க இங்க இருக்க அந்த பட்டனருக்கு இது இப்டிதா எடுக் கனு எல்லா வேலயு தெரியு உங்களுக்கு வேற எந்த கேமரா குத்தன யூஸ் பண்ண மாட்டே இவுங்குளுக் ஒங்குளுக்கே புடிகாது எனகுமே அப்டிதா எனக்கு சோனி தவற கெனான்லா குத்தா எனகு புடிகாது
ம் ம்
புடிகாது மீன்ஸ் டப்புனு நம்ப கைப் போவாது இந்த அம்மா டக்குனு அந் ட்டாச் ஆவ்மாட்டு அது கூட நம்ப
ம்
அப்டிதா நீங்க அதப்போதா இப்ப நீங்க புதுசாவா யூஸ் பண்றீங்கா கெனான் எத்துங்க கெனான் நல்லாதாருக்கு ஆர் சிக்ஸ் ஆர் சீரியஸுக் போயிட்டீங்னா ஆர்ஸ்
எது ஈஸியா கத்துகுலா
எல்லாமே ஈசிதாம் ப்ரோ நீங்க ஒன்னு ஆமா ஒரு வாரோ நீங்க எனக்குமே வாங்கன புச் ச்ல கேமரா பத்தி எதிமே தெரியாது அந்த கேமரா கேமரா பத்தித் தெரியு இதுலா இப்டிலா இருக்குன்டு தெரியு
ம் ம்
ஆனா அது எப்டி எப்டி யூஸ் பண்ணோ எனக் தெரியாது நா வாங்கி ஒரு வாரோ வந்து தனியா எதிமே போல சும்மா பீச்சிகி போவே எதாச்சி பசங்கள கூட்னு போயிட்டு அவுங்கள ஷூட் பண்ணுவே வீடியோ எட்த்தா வீடியோஸ் மட்டு நா மட்டு வீடியோ எட்த்துட்டுருப்பே எடிட் எட்த்துட்டு வந்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி பாத்துட்டுருப்பே பில்லாப் பன்லான்ட்டு அந்த ஆனா அந்த ஒரு வாரத்திலே வந்து அந்தக் கேமரா பத்தி உங்ள எல்லாமே தெஞ்சிரு ஃபுல்லாவே தெஞ்சிரு ஃபுல் டீட்டிலு தெரிஞ்சிரு உங்ளுகு அப்டிதா இப்ப நீங்க கேமரா வாங்னா ஈஸியா கத்துலா ஒரு வாரோ வெளியப் போங்க சும்மா வெளிய கூல்ல ஒங்க ரூம்